ஹலோ கேக்குதா ஹலோ ம் கேக் கேக்குதுங்க சாப்ட்டியா
ம் என்ன சாப்ட ம் சப்பாத்தி
ம் போதுமா வயிறு ஃபுல் ஆயிடுச்சா
ம்
வயிறு ஃபுல்லாயிடுச்சி
ஆமா ஆமா ஆமா ஆமா
பரவால்லயே ம்
ம்
அப்றோ காலேஜ் எப்டி போச்சு
ம் சூப்பரா போச்சு
சூப்பரா போச்சி மெசேஜே பண்ணல ஒண்ணுமே பண்ணல
சூப்பரா போச்சினா ஃபுல்லா கிளாஸ் நடந்து
கிளாஸ் நடந்ததா
ம்
நீ எப்பமே கிளாஸ் நடந்தத போராதான போச்சி சொல்லுவ
இன்னைக்கி சூப்பரா போச்சி புதுசா மேம் வந்துருந்தாங்க அதா புதுசா போச்சு
அவங்க என்னா சொன்னாங்க ஸ்டிரிக்ட்டா இருந்தாங்ளா
இல்ல இல்ல ஃபண்ணியா பேசினாங்கலா அதெல்லா சிரிப்பா இருந்து
நீ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டுடன்டா
ம்ஹூம் நா ஃபஸ்ட் பெஞ்ச் ம்
நல்ல பொண்ணு மாரி நடிக்கணும்னா இல்ல நல்ல பொண்ணேவா
அப்டி இல்ல ரோல் நம்பர் வய்ஸ்தா இருத்துவாங்க சோ அதுல வந்து ஃபஸ்ட் பெஞ்ச்லதா இருக்கணு
ஓ ரோல் நம்பர் இதுவா ஓ ஓ ஓகே ஓகே நம்மளுக்கு ரூல்ஸே கெடையாது இன்னைக்கி போனோ எ ஃப்ரெண்டு வர வரன்னு சொல்லி எப்பா எனக்கு ரயில்வே டேஷன் மேலயே தூக்க வந்துச்
சரி எவ்ளோ நேரமா அங்க இருக்கீங்க
அப்பறோ வந்தனா ம் ம் வந்துட்டோனயு கு அப்பறம் வந்து போன கிளாஸுக்கு போயிட்டு நாங்க மட்டு ஒரு பெஞ்சு ஒண்ணு எடுத்துக்கினு சைட்ல போட்டு ஒக்காண்ட்டு இருந்தோ சரி நாங்க எல்லா புதுசு ஒரு அஞ்சு பேருமே புதுசு மிச்ச எல்லா பசங்க எல்லா வந்தானுவோலேயவா என்ன பண்ணோ அஞ்சு பேர் மட்டு பாட்டு பாடினு கானா பாட்டு பா பாடிகினு ஜாலியா இருந்தோ ப்றோ விஷ்ணு ஒரு பாட்டு பாடுன்னுகிறா இந்த பாட்டு பாட்னு பிரத்தனடி றாத்து
ஐயோய்யோ ஆஹஹா தெரியாது
தங்கமே தங்கமே தெரியுமா
உம்ஹும் கேட்டுருக்கே பேபி எனக்கு தெர்ல
ம்ஹும் ன்னே அப்புறோ அந்த பாட்டு பாடிட்டு அப்டி அப்டியே பாடினே இருந்தா அதோட பதினொன்னு ஆயிச்சி பதி னொன்றாயிச்சு ப்றோ வெளியே வந்தோம் அப்டியே சுத்தினே இருந்தோ பனென்றாயிச்சு திருப்பி க்ளாஸுக்கு வந்தோம் ப்றோ என் க்ளாஸ்க்கு போன அட்னஸ் புச்சி அபறோ அப்டியே சுத்தி வீட்க்கு வன்டே
வீட்டுல இருக்கதும் காலேஜ்ல இருக்கதும் ஒரே போல தானே இருக்கு ஏதோ டிஃப்ரென்ட் எதுமேல்லயே
டிஃப்ரென்ட்ல காலேந்து கலைன்னு ஒண்டலாமாருந்துச்சி
டினா டெய்லி காலேஜ் போவனே
இப்டி இருந்துன்னா எ காலேஜ்ல நா டெய்லி போவே
நீ ன்னா டெய்லி போவியா
இப்டி எ காலேஜ் இருந்துன்னா டெய்லி போவே
ம்ம்ம்ம்ம்ம்ம் ங்ங ஜாலியாதா இருந்தது
ம்ம்
வந்து எங்க கிளாஸ்க்கு ஒரு அட்னெஸ் போட்டுருவோ நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உக்கான்னுக்கும் போது என் கிளாஸ் பெண்ணு அட்னெஸ் போட்டுரு அப்டின்னே ஸ்லோ உனக்காடா ஓக்கேடான்ச்சி என் ஃப்ரெண்டுக்கு போட்டேன்னா உன் ஃப்ரெண்டுக்கு போட மாட்டே அவன் பிராடு அவ வரமாட்டா சொல்லிச்சி அப்புறோ அவனுக்கு அப்டியே ஃபுல் ஸ்டாப் மட்டு வச்சிருந்து ஆப்சண்ட் போட்ல அப்புறோ போனவுடனே பிரசெண்ட் போட்டிருச்சி அங்க ஒரே முடிச்சிட்டு வன்டோ
ஓ செரி செரி
நாளிக்கு லீவ்வு
லீவா
உம்ம் நாளிக்கி வந்து சிலப்ஃபஸ் எதோ மாறுதா
ஐயோ போனதே ஒரு நாளு
இர் இங்க கேளு நாளிக்கி லீவா நாளானைக்கி ஃபர்ஸ்ட் இயர் வராங்கலா
நாளக்களுச்சு ஃப்ஸ்ட் இயர் எங்களுக்கு நாளக்களுச்சுதா ஃபர்ஸ்ட் இயர் வராங்க
ஹா
குடு நாளகளுச்சதா எங்களுக்கு லீவு
ம் ஹலோ உம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வராங்க போல நாள்னனிக்கி அதுக்கு லீவ் விட்டுறாங்க போலே
ஃபைவ் இல்ன்னா சிக்ஸ் ஓப்பன் ஆகுனு நெனக்கே
புரியல
ஃபைவ் இல்லன்னா சிக்ஸு ஓப்பன் ஆகுன்னு ஹ் அஹ் ஃபர்ஸ்ட் இயர் ஆ ஆ
அப்புற வந்து என்ன சொன்னாங்க உங்களுக்கு வெனஸ்டே லீவ் இருந்தா இருக்குன்னாங்க சரி ஓகேமேம் அன்டர்ஸ்டேன் ஆமாம்மா
செரி செரி எங்களுக்கு வெனஸ்டே தா அதனால எங்க வீட்டுது ம்
இருக்குதா லீவா
லீவு
அ உங்களுக்கே லீவுட்றாங்க
ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வரனால நா அன்னைக்கே சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வரனால எங்களுக்கு லீவுனு
எங்களுக்கு லீவு விட்டாங்க அவ்ளோதா வுடு அப்போ
ஃபுல்லா கொஞ்சோ ஃப்ரீயாதா இருக்கு அவ்ளோ ஸ்ட்ரிக்டான மேம்மெல்லா வரமாட்டாங்க
அ
நா தேர்ஸ்டே போ ஜாலியா இருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வர்றாங்கலா
செரி பாய்ஸ்லா போய் பாக்கணு கரெக்டா கண்டிப்பா நீ போய் பாரு போ
அதல்லா இல்ல எந்த எந்த பிள்ளை எல்லா வருனுனு பாக்கணுல தெரிஞ்ச பிள்ளை இருந்தா
அ கொஞ்சோ ஜாலியா உக்காந்து சைட் அடிச்சுன்னு இருங்க
ஐயோ அப்டில்லா இல்ல
ம் நடிப்பிங்க அப்டிம்ப இது மட்டு சொல்றே ம் ஹலோ நீங்க நல்ல நீங்க நல்ல பிள்ளைங்களா நம்பலாமா
என்னது
நம்பலாமா
தாராளமா நம்பலா
தாராளமா நம்பலாமா ஓகே ஓகே செரி எவ்ளோ சீக்கிரமா போய் திரும்புனா டென் டொண்ட்டி ஆயிச்சு டென் மேல ஆயிச்சு காலேஜ் போக டேய் சீக்கிரம் வாடான்றே அசிங்க அசிங்கமா கேக்குறா ஒன்னால தா நா காலேஜ்ல மாட்னே நீதா வரவெஸ்டு நா ஒரு ரெண்டு ரென்ற
ம்
செரி அது ஓகே நம்மலால காலேஜ்ல இருக்கேனு சொல்லிட்டு ம் ம் ம் ம் ம் சொல்ல இருக்கது அதா சொன்னே
ஓகே கொழந்த இருக்கா அதா என்ன
ஹலோ அப்புறம் அப்புற வந்து ம் சேரி ஓகே செரி வெயிட் பண்ணி கூட்டு போனேனே கூட்டுனு போனா வேறுவேய ஃபுல்லா ரயில்வே டேசன்ல இருந்து வந்தோனயு
புரியல என்னது
அவர் கர்ச்சிப் இல்லாம மூஞ்சு பேஸ் வாஷ் பண்ணினு சந்தன வச்சுன்னு வந்தே பிரெஷ்ஷா க்ளாசுக்கு அப்டியே புதுசா இருக்குற மாறியே இருக்கு க்ளாசு
எல்கேஜி ப்ளே ஸ்கூல் போனும் போல அ
ம் ஆமால்ல அம்மா இல்ல
அவுங்க கூட அழ மாட்டாங்க
நாலா அழுவ மாட்டே நானு அழுவ மாட்டே பட் இருந்தாலு ரொம்ப நாள் கழிச்சு வர்ல
ஓ செரி செரி செரி அதா எல்கேஜி பிள்ளையளு
எல்கேஜி பயலுகலா இல்ல அப்பனா எல்கேஜின்னா நீ யூகேஜிதா ஃபிரிக்கேஜா நீ ஃபிரிக்கேஜா
ஆமா அவதா பிரிகேஜி
கேமா நா ஒரு பென்னுலா எடுத்துட்டு போனேன்னா சிரிக்குறானுங்க
ஐயோ பென்னு ஒரே ஒரு பென்னு
ஒரு பெண்ணு இருந்தா அந்த பெண்ண வெச்சுனு எவ்வளோ எழுதலால அந்த பெண்ண வெச்சினு
ஓ செரி செரி
கரக்டா இல்லையா
ஆ கரெக்ட்டுதா கரெக்ட்டுதா
ம் இது நாங்க எங்க பென்னு வெச்சு எவ்ளோ எழுதலா ம் ஐயோ பெண்ணு வெச்சுனு யாரு அழுதா
பென்னு
வெச்சுக்குனு நீ எவ்வளோ எழுதலா
பென்னு வெச்சுகிட்டு எவ்வளோ எழுதலா
ம்
ஆமாமே ப்ளூவு எதுவ
அதெல்லா எத்துன்னு போனே பென்னு எப்பயுமே நா பென்னு கர்சீஃபு வாச்சு இத மட்டு மறக்கவே மாட்டே சந்தனோ நானு எப்பவுமே மற மறக்கவே மாட்டே
எல் கே ஜி பிள்ளைள அந்து தண்ணி பாட்டில் டிஃபன் பாக்ஸ்லா ஸ்பாக்ஸ் மறக்காதுனு ஏல்லா அதுக்குல தானே
செரி
அதா எப்பவுமே அதுவு மறக்காதுங்கு
செரி செரி எங்க எல் கே ஜினு சொல்லாது ம் எல் கே ஜினு சொல்லாது விஷ்ணு விஷ்ணுனு ஏ சொல்ற விஷ்ணு எம் பி பி எஸ்னு சொல்லு எங்க அப்பா அப்ப ஆச பேசாம எம் பி பி எஸ் பண்றானு எங்க அம்மாக்கா என்னய ஃபோலி ஸ்
அதா எழுச்சி போமொது எழுச்சிவர்லனா களைச்சி போனு
ஏ ஆச காலேஜ் உறுப்படியா போனா போது ம் ஏ ஆச காலேஜு போனா போயிட்டா போது ம்
நா இல்ல ஆ
சின்ன பாப்பா பேசுமா
கொஞ்ச கொஞ்சோ இப்பந்தா வ ஒன் இயர் ஆகுது
ஒன் இயர் ஆகுதா என்னா பேரு
ஆஃபியா
ஆஃபியா ஓ ஓகே ஓகே அப்புறம்
ம் அப்புறம்
நீ தா சொல்லணும்
ம் கிளாஸ் நடந்துதா
கிளாஸ் நடந்தது நாங்கதா பாட்டு பாடின்ட்டு ஒக்காந்துருந்தமே
ம் அதுனால மேம் போயிட்டாங்களா
மேம் போய்ட்டாங்க நாமளு பக்கோ எல்லா வச்சுருந்தாங்க நாங்க ஜாலியா ஸ்லோவா பேசின்னு பாடிகினு எம் எ ஃப்ரண்டு ஒருத்தே இருக்கா ஜ ஜாலியா காமெடி பண்ணுவா எங்களோட சிஷ்யன் நாங்க நாலு பேருக்கு அவ சிஷ்யே அவே உள்ள போட்டு அவன பான வெச்சுட்டு ஜாலியா இருந்துச்சு
ஓ செரி செரி
அக் அக்கா கூடவா வீட்ல இருக்காங்க
அ
அக் அக்கா கூடவா வீட்ல இருக்காங்க
புரியல
அக்கா கூடவா வீட்ல இருக்காங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா
எங்க இருக்காங்க இப்ப அவுங்க
வீட்ல
வீட்ல
ஓ ஹால்ல
நீ
நா இன்னொரு ஹால்ல
உம் செரி செரி எப்போ வந்தாங்க ஊருக்கு
தா இருக்காங்க
அப்போ பாப்பா சவுண்ட் கேக்கறதில்ல இத்தனாளா
இத்தன நாள் கேக்கலையா உறங்கிட்டா
ஓ
இன்னைக்கி கொஞ்சோ ஆ ஈவினிங் போலோ ஒறங்குனா அதனால இப்ப முழுச்சுருக்கா
ஓ செரி செரி டைம் ஆயிச்சு நெக்ஸ்ட் கால்ல சந்திப்போ
ஆ ஓகே ஓகே
ம்